ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குதா நா பேசுறது
கேக்குதுப்பா
ஆ கேக்குதா ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நானு நல்லாருக்கே இப்ப என்ன டீ காஃபில்லா ஆச்சா
ஆ எல்லா முடிஞ்சுது நீங்க
ஓ சரி சரி இல்ல இனிமேதா இனிமேதா டீ குடிக்கணு அதுக்கப்பறொ எனக் ஒரு ஐடியா இல்ல கைத்தொழில்ல்லாம் இப்ப பண்றாங்க ங்குல அதனால இப்போ டெய்லரிங் இது பண்லா ஆ ச்ச டெய்லரிங் பத்தி இது பண்ணி கிலா அப்டின் சொல்லி ஒரு ஐ டியா
இப்ப டெய்லரிங் இப்ப நல்லா பீக்லதா போய்ட்டிருக்கு கண்டிப்பாக பண்லா
ஆஹ அதா ஏன்னா நெறைய டிசைன்ஸ்யில தைக்கிறாங்க இப்போ நெறைய பேட்டன்ஸ் இருக்கு டைலரிங்யிலேயே எடுத்துக்கிட்டா நம்ப முன்னாடி பண்ண இல்லாம அந்த ஒரு இ மாடலே இல்லாம இப்ப நெறைய ஃபேஷனா வந்துருச்சில்லையா
ஆமா கண்டிப்பா பேசிக்கா எல்லாமே இப்ப நல்லா வந்துருச்சு என்னோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கமான் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா நல்லா நார்மல் மாடல்ஸ் தா பண்ணிட்டிருந்தாங்க அப்ரோ போக போக நல்லா பிக்கப் பண்ணி இப்போ நல்லாவே பண்ணிட்டிருக்கா தாங்க நெறயா சார்ஜ்ஜபலு நெறயவே பண்றாங்க நல்லா அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் நல்லா இருக்கு கண்டிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நல்ல பண்லா இது நல்ல ஒரு ஐடியா தா
ஓ ஆரி ஒர்க்கெல்லா கத்துக்கிட்டாங்களா
ஆமா அவுங்க வந்து ஆக்சுலா ஃபஸ்ட்டு டெய்லரிங் முடிச்சுட்டு அவுங்க பண்ணாங்க அவூங்க அப்பா வந்து ஆரி ஒர்க் பண்ணிட்டிருந்தாரு சோ ரெண்டு பேரு அப்படியே மிங்கிள் பண்ணி பண்றாங்க பிளௌஸ் வந்ததுனா இவங்க டெய்லரிங் பண்றா பண்ற மாரி அவுங்க ஆரி ஒர்க் பண்ற மாரி ஒரு ஜாய்ன்ட் மாரி பண்ணிட்டாங்க பட் நல்ல ஸ்கோப் இருக்கு பண்லா
ஆமா எனக்கு வந்து ரீயூசபெல் சாரீஸ்லயே வெச்சு ரீயூசபெல் பண்றாங்கில்லயா டிரஸ்ஸு தைக்கிறாங்க அதுலயே ஃப்ராக்
ஆமாமா ஆமா ஆமா பூனம் சாரீஸ்ஸு ஆமா பூனம் சாரீஸ் எல்லா இப் ப லாங் சுடி இதெல்லா பாத்திங்கன்னா அவ்ளோ சாஃப்டாக இருக்கு வேர் பண்ணவு நல்லா இருக்கு நல்லாருக்கு பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்கு அதே மாரி வந்து நார்மலா ஃபேன்சி சாரீஸ்னா அதுலயு நம்ம சுடிதார் குடுத்து தெச்சோம்னா இன்னு நல்லா இருக்கு
ஆமா இப்ப ஏன்னா நார்மல் சாரீல நம்ம என்ன வேணுன்றத நம்ம சொல்லி்குடுத்தாலே அவுங்க வந்து அந்த பேட்டனுக்கு ஏத்த மாரி அந்த கலருக்கு நம்ம சொல்ற ஸ்டைலு அதைய வெச்சு அவுங்க வந்து ஒரு டிசைனே கிரியேட் பண்ணி குடுத்துர்றாங்க ஸ் ப்ச் இப்ப நம்ம ஃபேஷனா மாடனா இது பண்ணு நம்ப ஒரு பேட்டர்ன் வரையணு அப்டின்னாலே அதுக்கான ஒரு அந்த பாக்குறப்பவே அது வந்து ரொம்ப ச் ஈர்க்குது அந்த இது வந்து
பாக்கும்போது அந்த க கோ எல்லார்க்கு பிடிச்சாதா வந்து நம்ம அத ஃபாலோ பண்ண முடியு அதுதா ஏன்னா வந்துட்டு இப்ப நா நெறயா வந்துட்டு நம்ம கடைல போய் பாக் க்குற டிசைன்ஸ விட நம்ம வந்து நமக்கு இருக்குற சாரீஸ்ல வந்து ஓனா டிசைன் பண்ணி போடும் போது அது வந்து வெளில ஃபங்ஷன்ஸ் போற ப்போ இன்னு நல்லா இருக்கு
ஆமா ஆமா ஏனா இப்ப ஒரி ஆ சாரீலயே வந்துருச்சு பாத்தீங்களா ப்ச் ஆஹ சாரீ கட்டெல்லா வேண்டா ஒன் மினிட் சாரீ வந்துரு ச்சு நமக்கு இப்ப அது அதுவுமே வந்து ஒரு டிரெஸ்ஸு டைப்புதா ஆயிடுச்சு சாரீயே பாத் தீங்ன்னா ஒரு டிரெஸ்ஸு டைப்ல ஆயிடுச்சு
ஆமா
நம்ம வீட் வியர் பண்ண ஹாஃப்னார் எடுக்கணு அந் அதெல்லா இல்ல இப்ப பிரீ பிளீட் பண்றாங்க சேரிய அந்த ஒரு கான்செப்ட்பிட்டுமே வந்துருச்சு இல்லயா தெக்கரதுல்லா இருந்து
பாத்தீங்கன்னா நம்ம பிளவுஸ் குடுத்து தெச்சு வர்ரதுக்கே டைம் ஆகு நெக்ஸ்ட் சாரீ வந்து இது பண்ணி கட்டணு பட் இப்ப இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வரும்போது நமக்கு இன்னூ ஈசி உறுதியாருக்கு அதே மாரி இப்ப நெறயா டிைன்ஸ் முன்ன எல்லா ஒரு பிளைன் பிளவுஸ்தா போடுவாங்க எல்லாரு மேரேஜ் பிளவுஸ் இப்ப பாத்தா நார்மலா வந்து எல்லா பங்க்ஷன் ம்மே நெறயா டிஃப்ரெண்ட் டிஃரெண்டான வெரைட்டி வெரைட்டியாக போடுறாங்க அந்தளவுக்கு நெறய டிசைன்ஸ்லயே தைக்கிறாங்க ஆரி ஒர்க்கு நார்மல டிசைன்லேயும் நெறையா பண்றாங்க
ஆமா ஆமா ஏன்னா இப்போ சாரி வந்துப்போச ஒன் மின்ட் சேரீ எல்லா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிளவுஸ்சோ டையே சாரீ வந்து அட்டாச் ஆகி வந்துருது ஜஸ்ட் நம்பஅந்த ஷர்ட் மாட்டிட்டு போற மாரி அந்த சேறியோ பிளவுஸ் இது பண்ணி போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் சாரிய இது பண்ணிட்டு போயிட்டே இருந்துலா நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு தெரியுமா அப்ப நம்ப சேரி போட்டு நா சோ இப்டி இருக்கு இருக்கு அப்டி இருக்கு வந்துட்டே இருக்கே அப்டின்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா எனக்குலா சாரீ வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கிடையாது நான் எப்பவுமே சாரி பிஃபரபேளானு த எனக்கு கிடையாது இப்ப இந்த ரெடி டூ வியர் சாரி அப்படி இருக்குன்னா ஓகே நம்ம ஈஸியா இருக்கொ நம்க்கு வந்து நம்ம என்ன சொல்றது சாரி களண்டுருமோ அந்த இது வந்து சாரீ லூஸ் ஆயிடு அப்டின்ற ஒரு இதுெல்லா ஜஸ்ட்டு போட்டோமா ட்ரெஸ் மாதிரி இருக்கு ஓகே அப்டினு போட்டுக்கலா ஏன்னா வண்டியில போறது கூட அந்த ஸாரீ டைப் ப்போ அந்த ஸ்டிச்சிங்மே நெறய வந்ததுனால இதலாமே ஈஸியாக போயிடுச்சு டிராவலிங் டைம்ல அதுனால
இப்ப நெறய பேருக்கு சாரீஸ் வந்து கற்றதே ஒரு பெரிய விஷ் பயமா இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாரி நானு யூஸ் பண்ண மாட்டே அப்போ இந்த மாதிரி இருக்கும்போ நம்ம பிரேப்பர் பண்ணாஏன்னா முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்த நம்ம கண்டிப்பாக சாரீஸ் போடுற மாதிரிதா இருக்கும அந்த மாரி டைம்ல இந்த மாரி சாரீஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலா கரக்ட் தா வாங்கிக்கலா பட் இது நல்ல ஐடியா டெய்லரிங்கும் ஆரிஒர்க் நல்ல ஐடியா இப்ப நல்ல பீக்ல தான் போயிட்டு இருக்கு ஹலோ
பாவாட சட்டையே நம்ம வந்து ஆரி ஒர்க்ல பாக்குறப்ப அது நல்ல ச் அட்ராக்டிவா இருக்கு
அட்ராக்ஷனா இருக்கு அதா இப்ப நம்மளோட வந்து ரீயூ அஹ் யூஸ் பண்ண சாரீயா வந்நு நம் மறுபடிய ரீயூஸ்பலா நம்ம பாவட சட்ட மாரி கூட கிட்ஸ்க்கு போடலா அது இன்னுமே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு டிசைன் நம்ம என்னு எந்த இடத்துல நம்ம டிசைன் வெக்கணுமோ அந்த இடத்துல அந்த பார்டர கட் பண்ணி வச்சுக்கலாம் நெறைய இப்போ வந்துட் கே டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடி வந்து அந்த அளவுக்கு இதுக்கு இம்பார்ட்ன்ஸ் குடுக்குமாட்
சிலர் நைட்டியுமே வந்து நல்லா டிசைன் டிசைனா வந்துருச்சு
ஆமா நைட்டிஸுமே இப்ப பாக்கெட்டு ஃப்ராக் டைப் ப்ளஸ் பாக்கெட் இருக்கு ரொம்ப உஜு ஆ ஏன்னா நாம என்ன வேணா வெச்சுக்கலா உள்ள பாக்கெட்ல இருக்கும்போது நம்ம கொஞ்சோ யூஸ் நல்லாருக்கும் கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது ஏதாவது உள்ள வ ச்சுக்கலாம் மொபைல் வக்கலா அந்த மாரி
கரெக்ட்டு கரெக்ட்டு
அதான் அந்த மாரி வந்துரு சே நைட்டியுமே இப்ப டிஃப்ரண்ட் டிஃப்ரண்டா இருக்கு இந்த சுடிதார் மாரி இருக்கு ம் சுடிதார் மாரிதா இருக்கு இப்ப நைட்டியுமே நைட்டியா சுடிதாரானே தெரியாதளவு இருக்கு டிசைன்ஸு ஆனா பட் வந்து நீங்க சொல்ற மாரி வந்து டெய்லரிங் நல்ல ஐடியா தா நீங்க ஃபர்தரா வந்து அத மூ பண்ணலா
ஆமா ஏன்னா அது
எ எ ஃப்ரெண்டுமே சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஆமா இப்ப என் ஃப்ரெண்டுமே சின்னதா ஸ்டார்ட் பண்ணாங்க வீட்ல இப்ப நல்லா ஷாப்பே வச்சுருக்காங்க நல்லா இயர்னிங்ஸ் பண்றாங்க அவங்களுக்கும் ரெண்டு பொண்ணு தா அதா வந்து பாத்திங்கன்னா இப்ப நல்லா எர்ன் பண்றாங்க ப்ளவுஸ்ல்லா டிஃப்ரண்டா தச்சி அத வந்து ஸ்டேட்டஸ்ல போட்றாங்க நம்ம வந்து ஒன்னு தக்கிறத விட மார்க்கெட்டிங் தா பெரிய விஷயம் அத நெறைய பேருக்கு தெரிஞ்சாதா நம்ம கிட்ட வந்து தப்பாங்க அப்ப தான் வந்து நம்மளுக்கு அது வந்து நல்லா பப்ளிஷ் ஆகும் அதனால அந்த மாரி பண்லா
உம் கரெக்ட்டு ஆமா ஏன்னா இப்ப சினிமா மாடல்ஸ் எல்லாமு எடுக்குறாங்கல்ல இப்போ ஃபர்ஸ்ட்ல்லா சினிமால மட்டுதா இந்த மாதி லா ட்ரெஸ்ஸஸ்ல்லா வருமான்னு கேட்ட அப்ப அப்ப பாக்க முடியு நம்ம சினிமால பாத்தோமா இந்த டிரெஸ்ஸஸ்லா நம்மளால அஃபர்ட் பண்ண முடியாது வாங்க முடியாதுன்றுருந்துச்சு ஆனா இப்ப அது அப்டியே எடுத்துட்டு வந்து ராங்க உங்களுக்கு இந்த டிரெஸ்ஸு வேணுமா மெட்டீரியல் இருந்து அதே மெட்டீரியல்னா இந்த மெட்டரியல் நாங்க இந்த ட்ரஸ்ஸு பண்ணி தரோம் இதான் உங்களுக் கம்ஃபர்டபுலா இருக்கு அப்டீனு சுடிதார்னா சுடிதாரு பேண்ட்டு அந்த மாரி போட்டுட்டுருந்தோம் இப்ப நெறைய வரே அப்பா அதுலே வந்த
வெரைட்டிஸ் நெறையா இருக்க ஆமா ஆமா இப்ப எல்லாமே இருக்கு பெண்ட் ம் முல நார்மல் பேண்டு தா நம்ம அந்த நாடா மாரி வச்சு கட்டுவோ இப்ப அப்டி இ இ வந்து நல்ல எல்ல க்ல இருக்கு இப்ப தலாசோ அதுலே டிஃப்ரெண்ட்டா வந்துருச்சு அந்த மாதிரி நா பயவே இருத்து இப்போடெய்லரிங் எடுத்தால் முன்னாலாம் ஒரு சுடிதாரு ஒரு ப்ளவுஸு அவ்வளோ தான். பட் இப்போது வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் நெறையாவவே தைக்கிறாங்க அதனால இ இப்ப பீப்பிள் அவங்களோட பா ஆளுங்களோட இது வந்து நெறையாயிடுச்சு இன்ட்ரெஸ்ட் நெறைய ஆயிரு ச்சு விதவிதமா நடிகர் நடிகைங்க மாரி போடணு அப்டின்னு அந்த மாரி கேட்டே தக்கிறாங்க அந்த மாரி ஃபோட்டோஸ் வச்சு டெய்லர்ட்ட காட்றாங்க எங்களுக்கு இந்த மாரி தச்சுக் குடுங்கனு அதனால வந்துட்டு இது வந்து நல்ல ஐடியா தா ஸ்கோப் தா இருக்கு
ஆமா ஏனா பாவட தாவணியுமே முன்னாடி வந்து காட்டன்லலா இது பண்ண மாட்டாங்க ஆனா இப்ப காட்டன்லயே அவ்ங்க நெறைய வெரைட்டி குடுக் குறாங்க காட்டன் பாவட ஏனா முன்னாடி அந்த மாதிரி இல்லல்ல
முன்னாடி வந்து பூனம்லே வந்தது அது வந்து நார்மல் வியர் மார்ருக்கு இப்ப இருக்கிறது வந்து கிராண்ட குடுக்குறாங்க அதுவே
ஆமா கரெக்ட்டு கரெக்ட்டு இப்போலா ஏனா அந்த ஆரி ஒர்க்கு வச்ச பாவடதாவணியு இருக்கு
ஆமா ஆமா ஒரு பத்து பதினஞ்சு வயசு பசங்களுக்கு நல்லாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல வந்து அவ்ங்க சுடிதார் போட்றத விட இந்த மாரி ஆரி ஒர்க்ல போடும்போது நல்லா கிராண்ட் லுக்கா குடுக்கு அதுக்காக அவ்ங்க அததா ப்ரெஃபர் பண்ணுவாங்க
கரெக்ட்டு கரெக்ட்டு
இது நல்ல ஐ வந்து இப்ப வெரைட்டிஸ் வந்துருச்சு ஆமா இப்ப நார்மலா பழைய மாரி யார் தெக்கறாங்க யாருமே தெக்கிறதில்ல இப்போ வந்து நம்ம அம்மா ஏஜ்ல இருக்கறவங்க கூட இப்போ வந்து நல்லா இதுவாதா தச்சிருக்காங்க நல்லா டிசைனா தெக்கறாங்க நெ க்குமே வந்து முன்னாலலா ஒரே நெக்கு யூ நெக்கு இல்லனா ப நெக் போட்டுவிட்ருவாங்க இப்ப இன்னைக் லயுமே டிஃபரெண்ட் நறைய வந்துருச்சு ஃப்ரண்ட்ல வந்து சைடு கட் வர்ற மாரி இப்ப ப்ளவ்ஸ் அந் ஹேண்ட்ல கூட வந்து டிசைன் வைக்கிறாங்க இப்போ நார்மலான ப்ளவுஸே இப்போ யாரு போடறதில்ல எல்லாத்துலயுமே வந்து வித விதமா வந்துடுச்சு நறையா
ஆமா ஏனா இப்போ செக் குடு இருக்குல்லயா நீங்க கரெக்ட்டு கரெக்ட்டு தை டெய்லர்ஸ் அதிகமாயிட்டாங்க அதுக்காக க்ளாசஸ் நெறைய போறாங்க அவுங்க என்ன சொல்றது து முன்னாடி இருந்தவுங்கல்லாமே ப்ச் முன்னாடி தச்சுட்ருந்தாங்லையா ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல வந்து அந்த அங் கிள்ல்லா பாத்தீங்கனா நார்மல் ப்ளவுஸு தா இது பண்ணாரு அவுங்க வந் து வேலைக்கி வந்து துபாய்க்கே போற அளவுக்கு பாத்துட்ருந்தாரு வெளிநாட்ல தா வேலையே பாத் த்துட்ருந்தாரு இப்ப வந்து அவுங்க வைஃப் ஃபஸ்ட்டு எடுத்து கடைய ரன் பண்ணாங்க சின்ன கடையா தா ஸ்டார்ட் பண்ணாங்க அவுங்க கொஞ்சோ ப்ளவுஸ் தெப்பாங்க ஆ சாரி ஒரோ அடி கிறது எல்லாமே பண்ணிட்ருந்தாங்க இவரு வந்து கத்துட் டாரு நம்ம என்ன சொல்றோமோ அத நெட்ல பாத்து அவர அந்த நல்ல கத்துட்டு அவரே தச் ஆரம்பிச்ட்டாரு
ஆ இப்ப சொன்னீங்களே இதா விஷ்யோ நெட்ல வருது இப் எல்லாமே இப்ப க்ளாஸஸ் போயிறத விட நெட்ல க்ளியராவே தக் க்கெலா இப்ப நம்மளே வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட்டப் பண்றதாந்தா நீங்க போய் க்ளாஸ்லா அட்டண் பண்ண வேணா யூடியூப்ல தினாலே சூப்பரா வருது எல்லாமே பிகினர்ஸ் க்ளாஸே வருது அத பாத்தே ஃபாலோ பண்லா
ஆமா டூல்ஸ் இருந்தாலே
போது ஆமா அததா டூல்ஸு ப்ளஸ் அந்த மெஷின் ஆ மெஷின் வாங்கி வச்சுட்டா நம்மளே ஃபாலோ பண்ணிக்கலா தனியா க்ளாஸ் போணுன்னே அவசிய
டு ஆமா இப்ப இதுக்குமே மிஷின்ஸ் வந்துச்சு டிசைன்ஸ் இருக்குல்லையா அந்த டிசைன்ஸ் இது பண்ற இதுக்குமே மிஷின் வந்துருக் கு நா ஜெஸ்ட்டு இது பண்றப் போ இந்த மாரி ஸ தேடிட்ருக்கப்போ நெட் ட்லயே பாத்தே நமக்கு என்ன டிசைன் வேணுன் சொல்லி நம்ம போட்டா போது அந்த த துணிய இது பண்ணோன்னா அந்த அந்த பேட்டன்ல அப்டியே அழகா அந்த டிசைன் இது
ஆமா பரவாயில்ல அந்த மாரி வேற எதாது தா அதும் அவங்க கிளீனா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித் தராங்க நமக் க்ளாஸ் போனா கூட அவ்ளோ மெனக்கட்ட உட்காரவாங்களான்னு தெரியாது பட் இவங்க வந்து அவ்ளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்க நல்லா கிளியரா புரியிது இன்ரெஸ்ட்
ஆமா நம்ம திருப்பியு பாத்துக்கலா இல்லையா தெ கிறது நம்ப ஒன்ஸ் அங்க கிளாஸ்ல மிஸ் சோ என்ன பண் றது நோட் பண்ண முடியில அப்படின்றப்போ இதுல வந்து நம் ம்ம திரிப்பி ரிவைன் பண்
போது ஆமா அது ரிலெட்டடா வரு ஆமா எந்த எடத்துல ஜாயின் பண்ணு இந்த இடத்துல அந்த டிசைன் பஃப் வெக்கணு எல்லாமேன்றது டீடைலா சொல்லி தராங்க கிளஸ்ஸ விட இப்ப யூடியூப் பெட்டர் நம்ம ந நம்மள நெட்டு போடுற மாரி மொபைல போட்டுட் நம்ம பாத்துக்கலா பாத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலா அதா இப் நல்ல ஸ்கோப்பு தா டெய்லரிங் அதனால இப்ப அது பண்ணலா நெறையவே வே வெரைட்டீஸ் வந்துருச்சு நம்ம நல்லா
ஏ நம்ம கத்துக்கிட்டு ஒரு கிளாஸா எடுத்து கூட சொல்லலா இல்லையா அதுவே வந்துருமே ஏன்னா இப்ப ஆன்லைன் கிளாஸ்ஸு தறாங்க
இருந்தால போது நம்ம எலி அஞ்சு பேர் தா சொல்லிதரதுக்கு நாலு மிஷின போட்டுட்டு சொல்லி தரலா கிளாஸ் மாரி வெக்கலா நம்ம கூட
ஆமா கரெட்டு கரெட்டு ஏன்னா பாத்தோனா நெட்லயே எடுத்துக்கலா நெட்லயே எ எடுத்துட்டே கூட பண்ணிக்லா கரெட்டா நம்ம அதுவுமே ஒரு யேர்னிங் தான நம்ம வீட்ட விட்டு வெளியே போயிருந்து உக்கு அவசியோ இல்ல வீட்லயே இருந்து நீங்க இது பண்ணிக்கலா இப்பிடி பண் க்லா அப்டின்னுட்டு
அதா ஏனா கிட்ஸ் எல்லா இருக்கு நம்ம வெளியில போறத விட வீட் ட்லியேருந்து பண்ணுறதுக்கு வந்து டெய்லரிங் வந்து ஒரு நல்ல ஒர்க்கு தா
ஆ கரெக்டு நன்றிங்க உங்களோட எல்லாரு பண்ணிக்கிட்டீங்க எனக்கு இது கொஞ்சோ ஐடியாஸ்லா குடு த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு இணைப்புல நம்ம வந்து தொடர்புக்கலா ம் ஆமா கரெக்டு தாங்க கத்துக்கணு கத்துக்கிட்டு இத நம்ம டெவலப் பண்ண பாக்கணு பண்ண பாக்கணு நன்றி ரொம்ப நன்றிங்க